எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கற தோழி நல் நீங்க நல்லா இருக்கீங்களா?
ஆ நானு நல்லா இருக்கேன் தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேச இப்பனா எதுவு ஐடியா இருக்கா?
ம் நீங்க சொல்லுங்க தோழி இப்போதைக்கு மைண்டு கொஞ்சோ பிளாங்க்ல இருக் ச
ஆ. நா ஒரு ஐ டி யா... சொல்ற. நம்ம அந்த வாகனங்கள் பத்தி.. பேசுவோ. தோழி பொதுவா வாகனத்துல தா அதிகமா நம்ம ட்ராவல் பண் ட்ரோ அ அத பத்தி ஒரு சில கருத த்துக்கள் ஏங்கிட்ட இருக்குன் நா சொல்றே அதுக்கப்றொ உங்களுக் தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க பொதுவா வாகனம் அப் அப்டிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன நடந்துதா போனோ அதுக்கப்பறந்தா என்ன அப்புடினா நம்ம வண்டில போக ஆரம்ச்சோ ஃபஸ்ட்டு சைக்கள் தா அதுக்கப்பறந்தா நம்ம என்னன்னா டூ வீலரு அப்பறோ ஆட்டோ காரு பைக்கு ட்ரய்னு பிளைட்டு வரையுமே நம்ம நெறையா விதவிதமா நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோ அதுல இப்பலா பாத்தீங்க அப்டி நெறைய வருத்தொ தரக்கூடிய விஷ் ஷியொ என்ன அப்டினா இந்த ஆக்சிடென்டு தா தோழி என்ன அப்டினா எப் எவ்ளவோ சொல்றாங்க வண்டில போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க ஹெல்மெட் போட்டு போங்கன்ட்டு ஆனா இப்ப யாருமே அந்த ஹெல்மெட் போடணு அப்டிங்கிற து கேல்ஸ்க்கு பொதுவா கூட்டி விடும்போது போட்டிருக்காங்க பாத்துருக்கேன் பாய்ஸ்ல்லா பாத்தீங்க அப்டினா அந்த அளவுக்ல்லா போடவே மாட்டேங்கிறாங்க அதுவு காலேஜ் படிக்கிற பசங்கலா பாத்தீங்க வந்து வெச்சுக்கோங்களேன் ஹெல்மெட் பா க்கிறது ஹெல்மெட் போட்டு பாக்கறதுதா ஆச்சரியமா இருக்கு
ஆமா ஆமா கரெக்டா சொல்றீங்க தோழி
அந்த மாதிரி பாத்தீங்க அப்டினா நெற நெறய ஆக்சிடென்ட் இப்ப நம்ம நியூஸ போட்டாலே இந்த எடத்துல கார் மோதிருச்சு இல்ல பைக் மோதிருச்சு இல்லனா லாரி மோதிருச்சு இந்த மாரி நெறைய ஆக்சிடென்டுதா தோழி நா நியூஸ்லயே இப்ப அதிகமா பாக்கறது அது மாதிரி வாக் அப்டிங்கறது கொஞ்ச பாத் து ஓட்டணு இல்ல ஓட்டும் போது கொஞ்சோ என்ன சொல்றது நம்மத் நல்லா ஓட்னாலுமே எதிக்க வர்றவங்க கொஞ்சோ ஆ ‌ஆ அ சரி இல்லாம வந்துட்டாலுமே நமக்கு பிரச்சனை ஆயிருன் நா நெனைக் க்கிறே தோழி இந்தப் வாகனங்கள் பத்தி உங்க கருத்த சொல்லுங்க
ஆமா ஆமா தோழி கரெக்டா நீ ங்க சொன்னீங்க ஏன்னா இப்போ நம்ம இருக்கற ஜென்ரேஷன் பசங்கள பாத்தீங்கனா ரொம்ப ஏக்டிவ்வா இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க இப்போ இங்கருந்து நீங்க போகுணு அப்பிடின்னா இப்ப மேப்ல போட்டீங்கன்னா அதுல ஒரு பத்து நிமிஷோ சும்மாவே காமிச்சிருது சரியா அது என்னென்னா காலியா இருக்கு க்கு அது சும்மா அப்டி ஒரு கணக்கு படி அது சொல்லிருக்கு ஆனா நம்ம போறது ரோட்ல அந்த ரோட்ல இருக்குற டிராஃபிக்கு அங்க இருக்குற நெறைய வாகனங்கள் அது அதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் வெச்சுட்டு நம்ம என்ன பண்ணணு அதுல ஒரு பத்து நிமிஷம் காமிக்குதுன்னா நமக்கு போறதுக்கு ஒரு இரு இருபது நிமிஷம் ஆகதா செய்யு நம்ம என்ன பண்றோ இதுல பத்து நிமிஷ் கொஞ்சோ கோட்டுக்கு அந்த பத்து நிமிஷத்துல போயின்னு அந்த மாரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பசங்க பசங்க தா இப்ப என்ன பண்றாங்க ரொம்ப பாஸ்ட்டா ஓட்டுறாங்க தோழி அந்த மாரி ஓட்டிட்டு போய் என்ன ஆகுது நல்ல பொறுமையா வர ஃபேமிலிய இருந்தாலோ இல்ல நல்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர கேல்ஸ்ஸா இருந்தாலோ யாரு வந்துட்டு இருந்தாலு அவுங்க நல்லா ஓட்னாலு முன்னாடி வரவே
உம்
வேலனால அவுங்குளுக்கூ அது பாதிக் தோழி
ஆ ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி விபத்துக்கள் நடந்தா மக்கள் வந்து ட்டு ஓடி வந்து பாப்பாங்க உடனே டக்குன்னு தூக்குறது ஆ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்றது அந்த இந்த மாதிரி பரபரப்பா இருக்கு ஆனா இப் அப்பல்லா யாருமே அடிப்பட்டு கடந்தாலு தூக்குறதுக்கு பயப்புற்றாங்க இன்னொன்னு என்ன அப்டின்னா ரீல்ஸ்ஸு அத ரீல்ஸ் எடுத்து போட்டு லைக் வாங்குவோம் மா ஆ அப்டின்டு தா பாக்ராங்களே தவிர சரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க காப்பாத் னு அப்டிங்கிற எண்ணம் வந்துட் இது இல்லவே தோழி இத
கரக்ட் தா ஆமா தோழி நீங்க சொன்னது மிகவு சரியாக இருந்தது ஏன்னா இப்ப இருக்குற காலக்கட்டத்து எல்லாருமே என்ன ஆக்குறாங்கன்னா இந்த ஃபோனு இருக்கறது ரொம்ப நல்லபடியா கூட யூஸ் கொல்லாது அது அது எல்லாரு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அப்டின்ட்டு வந்துதில்ல அது எல்லாமே ஆய்டுச்சு எல்லாமே ஃபோன்ல போட்டு இது வந்தாலு அப்டேட் போட்டுற்றாங்க எத வேணாலு புடிச்சு போட்டுற்றாங்க அது போட்டு அதுல வர லைக்ல அவுங்க சம்பாதிக்கிறாங்க அது ஒண்ணு பிரோஜனம் கிடையாது இப்ப மன்தாப மானமே போயிடுச்சு தோழி இது இப்ப எல்லா என்ன ஆயிடுச்சு ஒரு ட்ரெண்டி ஒரு அப்டேட்டு இது இதுல எனக்கு பாலோவ் இவ்ளோ கெடைக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலெட்டி ஆயிடுச்சு பசங்களுக்கு நேர பசங்களுக்கு சொல்லணும் தோழி கன்டென் கிரியேட் பண்றே அப்டி அப்டின்னு சொல்லிட்டு உயிருக்கு கூட கொஞ்சோ கூட கவலப்படாம எங்க எங்கேயோ மலைங்கள்ல மேல அங்க எங்க எங்கெங்கோ நின்னு போட்டோ புடிச்சி வீடியோ பண்ணி அந்த மாதி உயிரக் குட உத்தரவாதயே கடையாது அந்த மாரி ரிஸ்க் எடுத்து கூட இந்த காசு சம்பாதிக்னோ இதுல டிரெண்ட் ஆகுனோ இதுல நல்ல இதுல ஒரு பாப்புலாரிட்டி ஆகணும் சோஷியல் மீடியா இன் இப்ளுன்சர் ஆகணு அப்டின்னு ஒரு காரணத்துக்காக இந்த மாரி ஒரு வேலயெல்லாம் பண்றாங்க தோழி
ம் ஆமா தோழி ஆமாத் தோழி அந்த மாரிதா நடந்திட் ட்ருக்கு நம்மதா கொஞ்சோ பாத்து பண்ணணு தோழி ப்ப நம்ம போகும் போதுமே நம்மதா கொஞ்சோ சேஃபா இருக்கணு எதுக்க வரவங்க எப்பிடி வருவாங்கனே தொ தெரியாது
இப்போ நா கூட அ இப்போ இருசக்கர வாகனத்துல போனேன்னா எ கணவ ரொம்ப பயப்புர்றாரு நீ செரியா போனாலு இப் ப்போ முன்னாடி வரவே எப்டி வரானே நம்ளால யூகிக்கவ முடியாது என்னா நம்ம ஒழுங்காதா ஓட்டுவோ வண்டி ஆனா முன்னாடி வரவ நல்லாஃப் ஃபாஸ்ட்டா வருவா வந்து இடிச்சிருவா என்னா நீ தப்புப் பண்ணாலு இல்லனாலு கேட்பா கேள்வி ரண்டுப் பேருக்குந்தா அடிப்படு சோ அதனால நீ ஏ ரொம்பப் பாத்து பத்தரமா போ இண்டிகேட்டர் போடு அந்த மாதிரி நெறைய ரிஸ்ட்ரிக்ஸன் எ கணவர் எனக்கு தருவாங்க
ம் ஆமா தோழி அது மாரி நம்ம என்ன சொல்றது ஒரு ஆள் பண்ற தப்பால நமக்கு எதாது ஆனா நம்ம குடும்பத்த பாத்துக்க ஆள் இல்ல இல்ல எதுக்கே வரவங்களுக் எதாது ஆனா நம்ம பதில் சொல்லணு இந்த மாரி பல விஷ்யங்கள் இருக்கு தோழி இப்ப நாலா பாத்தீங்க அப்டினா அ திகமா இருச்சக்கர வாகனோ யூஸ் பண்றதே கெடையாது மேம் மு க்காவாசி நா பஸ்லியே போயிருவே
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க.
இருந்தாலு பஸ்ஸுமே இப்ப நம்ப முடியல. திடீனு போயிட்ருக்கோ எதுக்க கொண்டாந்து டூவிலர குடுத்துர்றாங்க அப்பறோ பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களே சண்ட ஆரம்புச்சிச்சுன்னா ஒரு நானே பஸ்சுபோகயில நெறையா அனுபவோ இருக்கு எனக்கு ஒரு ஒருமண்நேரோ இல்லன்னா அரமணி நேரமாது சண்டை நடக்கு நமக்கு லேட்டாபேயிரும் அது ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு பேருமே விட்டு குடுக்க மாட்டாங்க இந்த பஸ்ஸுக்காரங்களும் விட்டு குடுக்க மாட்டாங்க அங்க வண்டில வந்து இடிச்சாங்கல்ல
ஆம்மா
அவுங்களு விட்டு குடுக்க மாட்டாங்க அப்பறோ ஒரு கட்டத்துல பஸ்ல வந்த நம்ம எல்லாரு எறங்கி போய் பேசி வெளக்கி வுட்டு அதுக்குப்பறந்தா இது பண்ற மாதிரி இருக்கும். அது பஸ்மே இப்ப பாத்தீங்கன்னா கஷ்டந்தா.
ஆமா இப்ப எல்லா எடத்துலயுமே வீண் வ சண்ட அப்டின்னு இழுக்கிறதுக்கு நெறையா பேரு இருக்குறாங்க தோழி. நம்ம சரியா போனாலு நமக் சரியா போனாலோ நம்ம ஒரு இது தப்பாவே இருந்தாலு சரியா இருந்தாலோ இப்போ நம்மளுக்குன்னுக் காக பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ரோட்ல யாரு தப்பு யாரு சரின்னு யாராவது ஒருத்தங்க பாத்தங்க யாராவது ஒருத்தங்கதா இல்ல இல்ல இவன் கரெக்டாதா வந்தா இவன்தா இடிச்சான் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப எல்லா வேடிக்க பாக்குற உலகமாயிடுச் செரி எங்கதா நாங்க வாய் விட்டு நம்ம எதுக்கு நடுவுல போயி வாய் விட்டு நம்மள போய் புடிச்சு உள்ள போட்டுருவாங்க அப்பறமா அப்பறமா நம்மளுக்கு போலீஸ் கேஸ் ஆயிரு அந்த மாரி ஒரு பயத்துலையே வாழ்றாங்க இப்பல்லா ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லா ஒரு மனசுல ஒரு இது கெடையாது ஒரு மனிதாபிமானியமு இல்ல ஒரு இதுவு இல்ல ஈவு எறக்கமு எதுவுமே இல்ல எல்லாம் மே இப்ப பணெந்தா
ம் சரியா சொன்னீங்க தோழி இப்ப உதாரணமா பாத் ங்க அப்படினா நா ஒரு இன்சிடென்ட் கூட எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சொல்ற ஒரு ஒரு பையன் எனக்கு ஒரு செவன் தத்து அந்த மாரி படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு பஸ்ல டிராவல் பண்றா ஆஹ் இது இன்சிடென்ட் நா போன பஸ் கிடையாது ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா எங்க ஊரையே இந்த விஷயந்தான் சுத்தி சுத்தி வந்துச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த பையன் படிக்கிற ஸ்கூ கூலு கொஞ்சோ அ எப்படி சொல்றது வழி வந் வந்துட்டு இந்த வளஞ்சு வளஞ்சு போகும் பாத்தீங்களா பஸ்சு அந்த மாதிரி உள்ள வழி அதுனால இவ என்ன பண்ணிருக்கணு பர்ஸ்ட் இந்த பையன இந்த பையன பொறுத்தவரையு சொல்லணுனா ஒரு நல்ல உழைப்பாளினு வெச்சுக்கோங்க இப்ப ஏழு ஏ கிட்டத்தட்ட ஒரு எட்டாவதோ ஒன்பதாவதோ தா படிக்கிறா ஆனா பாத்தீங்க அப்படினா நம்ம அதாவது எங்க ஊர்ல ஃபுல் அன் ஃபுல் பால் சப்ளை அந்த பையன் தா பண்றான் கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆ எட்டாவது படிக்கிற பையன் காலையில அஞ்சு மணிக்கெல்லா பால் சைடு போடுவா பாத்துக்கோங்க
ஆ ஆ கூப்பிர்ற
பையன் என்ன அப்படின்னா இந்த மாரி பஸ்ல போகையில வளஞ்சு வளஞ்சு போகையில உள்ள போடானு சொல்லிருக்காங்க பட் இவ வந்துட் டு இவனோட கேர்லஸ் னால உள்ள போகாம படியிலே நின்று பாம் போல அதனால இந்த பஸ் வளஞ்சு வளஞ்சு வரும்போது கீழ விழுந்து அங்கனயே ஸ்பாட் அவுட்டு் ம் பாத்துக்கோங்க இந்த மாதிரி புள்ளைங்களுமே இப்ப வண்டி தா அப்படி இருக்கு பஸ் தா அப்படி இருக்குன்னா பிள்ளைங்களுமே யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க சீட் ட்டுல்லா அவ்ளோ கடந்துச்சுன்னு எல்லா பேசிக்கிறாங்க சேரி எதிலியாவது ஒரு சீட்ல உ உட்காந்து இருக்கலா இல்ல உள்ள போய் நின் ன்று இருக்கலா அது இல்லவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா இப்ப போன மாசத்துலதா அது ரெண்டு வாரமா எங்க ஊர் ஃபுல்லா இதே பேச்சுதான் ஏா அந்த பையனை தெரியாம ஏதோ ஒரு பையன் தெரியல அப்படின்னா இருக்கலா ஆனா ஒரு உழைப்பாளி இந்த வயசு இல்ல இப்ப நம்ம எட்டு வயசுலலாம் நமக்குல ஐ மீன் எட் எட்டாவது படிக்கலேனா நமக்குலா என்ன தெரியு எட்
எதுவுமே இல்ல ஆ கரெக்டா சொன்னீங்க தோலி
கத்துருக்கே ஒரு அஞ்சு மணிக்கெல்லா வெரட்டி வெரட்டி பால் பக்கெட்டு போடுவே கரெக்டா ஏழு மணிக்கு ஆ பஸ்ஸு ஐ மீன் அ ஸ்கூல் போக ஆரமிச்சிருவே கடைசில அந்த ஐ அந்த ஐஸ்கிரீமு பால்ப் கட அவங்களே ரன் பண்ணாங்க வன்
ஓ அந்த அளவுக்கு இருந்து இந்த அவனே அவ கையாள அவன் எழுதிக்கிட்டா அவனோட முடிவு என்ன பண்ண முடியோ நம்ம வேண்டிக்க முடியோஅவ்ளதா
ம் இந்த மாரிதா தோலி நறைய விஷ் விஷயங்கள் வந்துட்டு நடக் குது சமூகத்துல என்னத்த சொல்றதுனேத் தெரில நம்மதா கொஞ்சோ பாத்து இருந்துக்கணோ
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்தது ஆஹ் மீண்டும் நம்ம பேசலாம் ஆஹ் நன்றி வணக்கம்
நன்றி தோழி